கே கேக்குதா ம் சொல்லுங்கக்கா உங்களுக்கு எப்படி அந்த தல சுற்று எல்லா ஆரம்பிச்சது
ஆமா
ஹ
அந்த மா என்னடா சொல்ற
எதுனாலக்கா தலை சுத்த எல்லா வந்தது
அதுதா இப்டி எப்பயாச்சு ஒரு டைம் ஏதோ ஒரு நல்ல எ குடிச்சு நா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும் போது ஏதோ ஒரு நாள்ல குடிச்சிருப்பே அது குடிச்சிட்டு ரெண்டு நாள கழிச்சி ஒன் வீக் கழிச்சு பாத்தாக்க அது தலைச்சுத்தள் வந்துரு என்னைக்கோ நடந்து ஒரு நாள் குடிச்சது வந்துரு அதனாலே பாத்து அவாய்ட் பண்ணி இந்த மாரி ஆயிடு ஆனா இப்ப டீ காஃபி கூட நா எடுக்கறது இல்ல எடுத்தாலுமே அது எப்படி ஆகுதுனு எனக்கு தெரியுதுல ஆனா ரொம்ப நாள் இருக்காது ஒரு நாள்ல வந்துரு அது எதனால வருதுனு எனக்கு இன்னவரைக் கு அத கண்டுபிடிக்க முடியல எதுவு இல்ல ஆனா இப்பத்துல கொஞ்ச நல்லா இருக்கறே இப்ப இல்ல ஆனா ரொம்ப நாள்ல கழிச்சி வந்துரு அந்த மாரி அது ஏனா எந்த சிம்டம்ஸ் எதனால வருதுனு தெரில உனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நான் ரெடி பண்ணிக்கிறே என்னானு
சேரி சேரிக்கா
அ வேற என்ன செய் செய்யற மாரி பிளானு வேற எதா எதாது பிளான் இருக்குங்களா
எனக்கு இன்னு சாயங்காலத்துலல்லா அவ்ள வேல இருக்காதுக்கா போய் சாங்கால வருவாங்க அவங்க வந்துட்டு பிறகுதா டீ போடுவோ ஏனா ஒரே டைமா எல்லாருக்கு டீ போட்டுறலா அப்டின்ட்டு இல்லனா தனிதனியா போட்டு அதே மாரி சூடு பண்ணா பிடிக்காது எங்க யாருக்குமே அது எங்க வீட்ல ஒரு கஷ்டோ
ஒ நாத்தனாரு ஸ்கூல்ல இருந் நாத்தனார் ஸ்கூல்ல இருந்து வந்த பின்னாடி எல்லாருக்கு
ஆமா அவங்க ஆறு மணிரு வரதுக்கு அதனால அதே மாரி கிச்சனுக்குள்ள வந்து டீ போட் டீ போடமோது என்னென்ன பாத்திர இருக்கோ அப்பதா வெளக்குவ தனியா வந்து பாத்தரோ வளக்கற்துக்கு புடிக்காது ஏதாவது கிச்சன்ல வேல செஞ்சுட்டே இருக்கனு வேலை செஞ்சுனே வே ஒரு பக்கோ கொதிச்சுனே இருக்கு ஒரு பக்கோ பாத்ரோ பாத்ரோ புல்லா ரொம்பி இருக்கு ப்ப அது கழுறதுக்கு சோம்பேரித்தனோ டீ போட்டுனே இருந்தா டீ போட்டுனே செய்யறது தெரியாது இதுக்கு மட்டு வந்து நின்னு செய்ணுமா அதனால சரி பொறுமையா போட்டுகலா பொறுமையா செஞ்சுக்கலா அப்டின் வுட்டுட் ருக்கே
உங்க நாத்தனாரெல்லா எதவு ஹெல்பிங் வர்மாட்டாங்களா கிச்சன்ல செய்யற்த்துக் டீ போட்றதுக்கு
கால்ல சமையல் ஃபுல்லா அவுங்க நம்போ கிட்ட வரமாட்டோ
அப்படியா
ம் அவ்ளதா அது ஒர வேலை அவ்ங்கள்து முடிஞ்சிடு கால்ல எழுந்து அவங்க அவங்க புள்ளைங்களுக்கு எ புள்ளைக்கு அவங்க புள்ளைக்கு சேத்து சமை ச்சே அவங்களுக்கு சமைச்சி பேக் பண்ணி டிஃபன் செஞ்சு டிஃபன் மோஸ்ட்லி நா செ செஞ்சுடுவே ஏதாவ தோசமாவ இருக்கோ இ சப்பாத்தி இருக்கு ஏதாவது நா செஞ்சுடுவே லஞ்சு செஞ்சுட்டாங்ன்னா அவங்க வேல முடிஞ்சிடு அத்தோட ஸ்கூலுக்கு கெளம்புவாங்க வீட்டுக்கு வந்தாங்கனா வீட்டுக்கு வந்தாலு அவங்க ஹோம் ஒர்க்கு அது இதுன்னு பாத்துப்பாங்க நாங்களு மத்யானோ கால்ல செஞ்சத மத்தியானோ நானே என் மாமியரு என் பொண்ணு எல்ல நாங்க சாப்ட்டுருப்போ அப்புறமா நைட்டு டின்னருக்கு திருப்பியு இட்லி தோச அதுமாதிரிதா ஏதாவது இருக்கு அதுவும் எ மாமியாரு டிஃபன் நைட்டு முடிச்சிருவாங்க டிஃபன்னு நம்புளுக்கு வெறு இந்த மேல் வேல பெருக்கறது மிஷின் போட்றது தொடைக்கறது துணி மடிச்சு வைக்கறது பாத்தரோ வெலக்கறது இந்த வேலல்லா நம்ப எடுத்துப்போ
பரவால்ல ஏதாவது அவங்களாது அதாவது ஒரு ஹல்ப் பண்றாங்களே அதுவு செய்யாம இருந்தா அந்த வேலையு நம்பளானு சேத்து செய்வேண்டித்தா இருக்கு
ஆமா ஆமா
ம் ம்
அதனால இப்ப வரைக்கு தெரியல சரி ஒன்னு ஒரு வர்ஷோந்தான வரும் ஒரு ஆறு மாசோ அ பைய பன்னெண்டாவது முடிச் ட்டனா அவங்க எங்கியாவது அவன வெளியே கூட்டு போயிடுவாங்க காலேஜ் சேத்துட்டாங்னா அதுக்கப்புறோ என்னன்னு தெரியல இப்போத்திக்கு எட்டு மாசோ இருக்கறன்
உடவே கூட போயிருவாங்க
ஆமா அப்புடிதா சொல்றாங்க அது எப்டி அவங்களுக்கு வேலை கெடைக்குது என்ன சேக்க போறாங்கன்றதல்லா உன்னு ஒரு எட்டு மாசோ இருக்குல முடிவு பண்றதுக்கு அந்த எட்டு மாசோ வரைக்கு எப்டி போதோ போட்டோ
அவ்ளதா அவுங்கோ பரவாலில்ல நம்மளே போயிட வேண்டியத்தா
ம்
பேர் சற்துக்கு நம்ம தனியா பேசனாக்கா நம்ம கூட யாரு அவுங்க எல்ப்பண்ணீங்க மாட்டாங்க இல்லையா
ஆமா
பேசறது ப்ப கரெக்ட்டு தா அப்டின்னு நம்ம உணர்வுங்கோ அவுங்க புடிஞ்சிக்க மாட்டாங்க அப்டி இரு என்னாத்துக்கு நீங்க சொன்ன மாரி எட்டு மாசம் இருக்கறாங்களா முடிச்சுட்டு அப்புறமா வெளியில போங்க இது பண்ணு ஏ அவங்க வீட்டுக்கார் வரமாட்டாரம்மா
அது ஏதோ சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு நம்ம எதோ எதோ உக்காந்து எகிட்ட எதூ சொல்லல எதுவு தெரிய கூடாது அப்டின்னு நெனைக்கிறாங்க அது நல்லாவே தெரியுது அவங்க அம்மா கிட்டயு எதூ சொல்லல
அம்மா கிட்டயு அவுங்களு எதுவு ஷேர் பண்ணிக்கல
சொல்லல எ வீட்டுக்காருக்கு மட்டு எல்லா விஷயம் தெரியு
ஓ தெரியு ஆனா இருந்தாலு உங்ககிட்டயு அவரு ஷேர் பண்ணிக்கிடுக்ல
ஆஹ ஏ வீட்டுக்காரு எதூ சொல்லிக்க மாட்டாரு ம்
பாருங்க ஒரு மனைவிய விட தங்கச்சி தா ரொம்ப பெருசுன்ற மாரி தங்கச்சி எப்டி போயிரு
அது எல்லாருக்கு எல்லாருக்கு இருக்குல்ல தங்கச்
எல்லாருக்கு இருக்குங்க ஆனா ஒரு சில வீட்ல அந்த மாரி இருக்கறது இல்லல்ல ஒரு அண்ணனங்களுக்கு தம்பிங்களுக்கு எல்லாருமே அந்த மாரி வந்தர மாட்டாங்கல்ல அவுங்கள முன்னில வச்சுக்குவாங்க கூட பொறந்தவங்கள உன்னொரு செகண்ட் பர்சனா பாக்குவாங்க உங்க வீட் அப்டி இல்ல நீங்க செகண்ட் பர்சனா இருக்கீங்க அவுங்க பர்ஸ்ட் பர்சனா தான இருக்
சரி உடுங்க நம்ம பழகிட்டோ நம்ம எல்லாத்துக்கு அதாவது அனுசரிச்சு போய்ட்டோ வச்சுக்கோங்களே ஆ வீட கடங்கி போயிட்ற அதனால எல்லாத்தையு சமாளிச்சுப்பான்னு நம்மள வந்து பேர் கட்டி உட்டுட்டாங்க இவ எது செஞ்சாலு இவ அடங்கி நிப்பா அப்டின்ற பேர் அந்த மாரி எனக்கு இருக்கு அதனால நம்ம எதுவு எதிர்த்து பேச முடில எதுவு சொல்லியு காட்ட முடில
ம்
அதே மாரி எனக்கு வெளியவு போறதுக்கு ஆச இல்ல சரி கற்பல் குத்த எடோ இருந்துக்கலா
ம்
நா அமைதியா இருக்க
அவ்ளதா வேற என்ன செய்யறது அவ அவுங்கள இப்ப நம்ம இதுக்கு விட்டுட்டு வெளில போனா அந்த வயசானமானு என்ன சொல்லுவா எ பொண்ணு வந்ததுனாலான தான கெளம்பி டாங்க செஞ்சுட்டாங்க அந்த மாரி அவுங்களுக்குள்ள மைண்ட் தாட்டு போய்டு எ பையனுக்கு என்ன சொல்லி சொக்கு பொடி போட்டாங்களோ மாமியாரங்கல்லா ஒரு கத சொல்லுவாங்க இல்லையா எப்பமே னால அதனால அட்ஜஸ் பண்ணிக்க வேண்டியதா இருக்குது உண்மலே நீ கிரேட் தான பாப்போ அவங்கிட்ட
ம்
எல்லா இதுக்கு புரிஞ்சு இது பண்ணி ம் அக்சப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கிரேட் தா எனக்கு தெரிஞ்சு ஒரு கிரேட் தா
ம் இதுல எதுவு பெருசாவு எதிர் பாக்க
நா பாக்குற சில ஒரு சில ஃபேமிலிகள் எல்லாம் எவ்வள தா நாத்திங்கல்லா வேல செஞ்சாலு பாத்தாலு கூட சில பேரு அந்த மாரி எடுத்துக்குறதுல அவங்களுக்கு என்ன புடிக்கிதோ அவங்க அப்டின்ற இருக்கிற மாரி இருக்குறாங்க நல்லா பாத்துக்கறவங்களும் பாத்துக்கேறாங்க இல்ல நீ எதுமே கண்டுக்காம பாக்கலா உடுங்க அவங்க அப்டின்ட்டு இப்டி போறவங்களுங்கிறாங்க எல்லாத்துக்கு ஒரு அத ஏத்துக்கூடிய ஒரு மனப்பக்குவோ வேணுல்லையா அதுல நீங்க ஒன்னுன் நெனைக்கிற அதுல நீங்க ஒன்னுன் நெனைக்கிற
ஒ அப்டில்லா இல்ல ஏதோ ஒரு கர்த்தர் கிருப ம் சேரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணுன் மனசு தோணிச்சு எத்தன மாசோ இருந்துட போறாங்க
அப்டின்னு ம் அதனால சரி நா நாத்தனாரா பாத்தது கடையாது அதனால எனக்கு அக்கா நானு அக்கான் தா கூப்டுவ அவங்களு என்ன ப பேர் வச்சி தா கூப்டுவாங்க
அதனால சரி இருக்கிற வரைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட் போணு எனக்கு இருக்கிற வரைக்கு யார் கூடயு பிரச்சன பண்ணிக்னு சண்ட போட்டுனு நம்மனால பிரச்சன வந்து இந்த குடும்ப இருக்குது அப்டின் ஒரு பேர் எடு க்கக் கூடாது எங்க வீட்ல சொல்லிக்குடுத்த இதேதா அதே மாரி எங்க டடி இப்பவு சொல்லுவாரு நீ தனியா வந்தனா இந்த வீடு நா தெறக்க மாட்ட இந்த வீட்டுக் வந்து நீ தனியா வந்து இங்க இருக்கிற அப்டின் சொல்ல கூடாது பொண்ணு எ வீட்ல எ போன மே மாசோ போய்ட்டு நா எங்க அப்பா கிட்ட சொன்ன இந்த மாரி எனக்கு தெரியு எனக்கு அதாது மே மாசமே அ இங்க இருந்திப்பாங்க அவங்க நா நா சென்னை அம்மா வீட்டுக்கு போம்போது அவங்க இங்க வந்துட்டாங்க அப்பயே எனக்கு டவுட்டு இங்கதா இருப்பாங்கன்னு அப்ப எங்க வீட்ல சொல்ற இது எ நாத்தனார் எங்க வீட்லதா இருக்க போறாங்க நா ஒரு வருஷோ எ அம்மா அப்பா கூட இருந்துகுற அவங்க அங்க இருக்கட்டு நா சேரி இருந்துக்கோ பிள்ளைங்கள படிக்க வச்சிட்டு உங்களுக்கு பேர பேத்திங்ள பாத்த மாரி ஆச இருக்கு நா இங்க இருந்துக்கற ஒரு வர்ஷோ அப்டின்னு எ அப்பா கிட்ட சொல்ற ஒழுங்கா பெட்டிய தூக்கின்னு கெளம்பு இப்டியே சொன்னாரு எங்க அப் பா ஓழுங்கா பெட்டிய தூக்கின்னு கெளம்பு நீ என்ன இருந்தாலு புருஷ வீட்லதா இருக்கணு இங்கெல்லா வந்து உக்கான்னு இருக்க கூடாது நீ உ புருஷன கூட்டிட்டு இங்க வந்து உக்காரியா சந்தோஷோ மா நா வீட தெறந்து வைக்கிற உக்காருங்க ரெண்டு பேருமே உக்காருங்க நீ மட்டு வந்து உக்காந்துன்னு உ புருஷ ஒரு பக்கோ ஏனா அவரு வந்து அவர் நம்ம வீட்டு பக்கமே வேல செய்றானா அங்க தான எங்க அம்மா வீட்டு கிட்ட தான வேலை செய்றாரு ஒரு வாட்டி கூட வந்து பாக்க மாட்டார்
அங்கல்லா பக்கமே கூட போ மாட்டாரு
பா பி பக்கமே இருந்தாலு போமாட்டாரு நா இருந்தா கூட வந்து பாக்க மாட்டாரு பிள்ளைங்களையுவந்து பாக்க மாட்டாரு
ம்
அவருக் அவருக்கு வந்து மாமியார் வீடு அது வந்து மாமியார் வீடு அந்த டிஸ்டன்ஸ்லதா மெய்ன்டென் ஃபோன் பண்ணுவாரு பேசுவாரு தவிர வந்து எ இது அப்டி வந்து பாத்தாலு தங்க மாட்டாரு
உடனே கெளம்பிருவாரு
உடனே கெளம்பிடுவாரு இத்தனைக்கு அவர் வெளிய ரெண்ட் ரூம்ல தா இருப்பாரு ரூம்ல தா தங்குவாருனா அங்கங்க கெளம்பிடுவாரு நானு அங்க போய் இதுவரைக்கு அவரு பத்து வருஷம் ஆகுது அவருக்கு அங்க வேல கிடைச்சி அங்க இருக்குறதுக்கு இது வரைக்கு அவர் எந்த எடத்துல இருக்கிறாரு எந்த ஊர்ல இருக்கிறாரு எத்தன பேர் கூட இருக்கிறாரு எதுமே எனக்கு தெரியாது ஒரு வாட்டி கூட கால்ஷீட் போயிட்டு இதுதா என்ட ஒரு ரூமு இங்கதா நா இருக்கிற அப்டின் சொன்னதோ இல்ல காட்னதோ இல்ல நானு அத எதிர்பார்த்தது கெடயாது அதனால எங்க டாடி வந்து
இத கூட ஓ ஒரு மனைவி கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இல்லன்னா இதெல்லா உண்மைலே நீங்கல்லா உண்மைலே கிரேட்டுங்க இப்டி கேக்றதுல நா உண்மையிலயு உன்ன ரொம்ப பா அப்ரிசியேட் பண்றே
ஷேர் பண்ணிக்குறதுன்ரத கேட்டதே இல்ல கேட் ஆ தெரியு அதாவது அவரோட ஆ ஐ டூ பிளாட் நம்பர் ஐ டூல இருக்றாரு இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்றாரு இந்த எடத்துல இருக் இருக்றாருன் தெரியமே தவிர எத்தன பேர் கூட இருக்றாரு எவ்ளோ வாடக அ எவ்ளோ கட்டணு ம் சொல்றதுல்ல அவர் வாங்கற
சேல்ரி ஆவுனா சொல்றாங்களா இல்லையாம்மா
தெரியா அவர் வாங்குற சேல்ரில்லா தெரியாது கேட்டாலு சொல்ல மாட்டார் உனக்கெதுக்கு அப்டின்ட்டு ஒரு வாட்டிக்கு ஒரு சின்ன சண்ட வந்துச் அவ்ளதா அது மட்டுந்தா இதையேதா கேப்பாரு உனக்கு வீட்ல எல்லா தேவ இருக்குல்ல எல்லாமே இருக்குல்ல எல்லா வச்சுட்டு போறல்ல அவ்ளதா நீ எதுக்கு இத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற நீ எனக்கு தரப்போறியா அப்டின் சரி நம்ப வாய மூடிப்போ நெறைய கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுட் இருந்தாரு இந்த கிரெடிட் கார்டு கதய அப்றமா சொல்றே அடுத்தது கால் பண்ணுங்க சொல்றே
கண்டிப்பா ம் ஓகே